ஹலோ ஆ என்ன புதுசா
ம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
க பேபிக்கு ஃபீடிங் பாட்டில்ல
ம்
ஹலோ ஆ கேக்குதுங்க
பேபிக்கு ஃபீடிங் பாட்டில் இருக்குல
ஆமாங்க
அது ஹண்ட்ரட் எம் எல் தா இப்போ வாங்கனுமோ
ம்
பெருசு இருந்தா
பெருசு வந்து இப்பதைக்கு தேவையில்லன் சொல்றாங்க எல்லாருமே ஒன் பிப்டி எம் எல் நா வாங்கிருக்க
ஒன் ஃபிப்டி எம் எங்க வாங்குனீங்க
ஒன் டு்வெண்டி எம் எல் ஒன் டூ சீரோ ம் பிலிப்ஸ் ப்ரண்ட் ல இந்து வாங்கிருக்கே ம் அது வந்து இந்த எம் ஆர் மெடிக்கல் இருக்குல என் அ அங்க இருந்து வாங்கிருக்க
மெடிக்கல்ல தா வாங்கணுமோ
ம் ஆமா பின்ன அதுவே ஃபோர் பிப்டி வருதுங்க
என்ன பாட்டிலு
பிலிப்ஸ்ல ஃபீடிங் பாட்டல்
கண்ணாடி பாட்லா சில்வர் பாட்லா
சில்வர் பாட்டில்ல்லா கெடையாதுங்க கண்ணாடி பாட்டிலு கெடையாது பிளாஸ்டிக் பாட்டில்
ப்ளஸ்டிக்கா
ஃபோர் நயன்
ம் ஹும்
ம் நீங்க கண்ணாடி பாட்டில் வாங்குனீங்கன்னா ஒடச்சுற கூடாது நா தான கழுவுவே அவ கழுவவே மாட்டா ம் வாங்க போயிருக்காங்கன்னா இதயே வாங்க சொல்லுங்க ஃப்லிப்ஸ்ல ஆ நா போட்டோ எடுத் அனுப்புறே உங்களுக்கு வாட்ஸ்ஸப்ல அதயு வாங்கிருங்க
ஃப்ளாஸ்டிக்கு
ஆமா ஃப்ளாஸ்டிக் தா வாங்குறாங்க
அப்புனாலுமே யூஸ் பண்ணக் கூடாது ஃபுட்க்ரீட்னாலுமே நமக்கே யூஸ் பண்ணக்கூடாது ஃபுட்கிரேட்டா இருந்தாலுமே ப்ளாஸ்டிக் யூஸ் பண்ணக் கூடாது
அப்ப சில்வர்ல வாங்குங்க கண்ணாடில்லா வாங்கிடாதிங்க
கண்ணாடின்னா ஒடஞ்சுரும்னா
ம்
இப்ப வாங்க பொயிட்டாங்க என்னத்த வாங்கிட்டு வராங்கன் தெர்லயே
ஆமா உனக்கு தானா வாங்கிட்டு வருவாங்க அழகா வாங்கிட்டு வர போறங்க
என்ன ஒன் ஹண்டரட் ஹண்ட்ரட் எம்எல்ன்னு சொல்லியிருக்கே சில்வர் அல்லது கண்ணாடி பாட்டில் ம் நீங்க ஏ சில்வர் இல்ல கண்ணாடி வாங்கல
இவளுக்கு அந்த பால் மாவுல கொஞ்ச ஸ்மல் வருமே டப்பால இல்ல அந்த அந்த பால குடுச்சாலே மூஞ்சில அடிச்சுரு ம் அந்த பாப்பா இப்டிதா குடிக்கு ம் ஹலோ
ஆ இந்த பேபி இப்போ வர வர சங்குல ஒழுங்கா குடிக்க மாட்டேகுது
ம் ம் ஆ அதுனால ஃபீடிங் பாட்டில் வாங்களான்ருக்கீங்ளோ
ம் வாயில ஊத்துனா அப்புடியே ரிவர்ஸ்ல கொப்புளிக்குது நம்ம கொப்புளிப்போம்லா அந்த மாரி கொப்பளிக்குது அப்டியே வருது அதுக்கப்பறோ அத கொப்புளிச்சுட்டு திரும்ப ஆ ஆ ஆன்ட்டு கேக்குது பசிக்கின்னு வேண்டானா கொப்புளிக்கலா
ம் ம்
இது நல்ல வாயில கொப்புளிச்சிட்டு திரும்ப ஹா ஹா ஹாண்டுட்டு வருது
ம்
ஃபீட் பண்ணும்போதே அழவுது
குட்டிமா நல்ல தூங்கிட்டியோ பசங்களுக்கு போட்டோ அனுப்புறே அந்த பிலிப்ஸ்
ம்
இது ஆக்சுவலா பெஸ்ட் டெஸ் பீடிங்க்கு ஏத்த ஒரு இது
ஃப்ரெஸ்ட் பீடிங்கு ஏத்ததா
ஃப்ரஸ்ட் பீடிங் செல பேபிஸ் வந்து குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கலா இந்த பாட்டில் ஃபீட் பண்ணிட்டு பேபிஸ் வந்து ஃப்ரஸ்ட் பீட் பண்ண மாட்டாங்க அப்டின் சொல்ட்டு இருக்கா ஏன்னா அதுல பழகிடுச்சுனா ஈஸி ஆயிடு அப்டின்ட்டு
இந்த ஒரே நிம்ஷோ இருங்க ஃபோன் வருது
போட்டோ எடுக்கணுமா ஆ ஹலோ
ஆ ஹலோ நீங்க போஃட்டோ அனுப்பிருக்கீங்கலோ அவன் கண்ணாடி பாட்டில் வாங்கிட்டாங்கன்னு நெனைக்கிறே
கண்ணாடி பாட்டில் வாங்கிட்டாங்களா
இது என்ன பாட்டிலு
இது தாங்க பிலிப்ஸ்தொடது
நீங்க என்மோ சொல்டுறுதுங்லெ இந்த பாட்டில் யூஸ்
இன்னொரு போட்டோ அனுப்பிருக்கே பாரு
ஆ
இங்க பாருங்க இங் இங்க ஒருத்தவங்க வந்து சுகர வச்சுக்கிட்டு அது வந்து பர்பிசேன்
உம்
பால்கோவா சாப்ட்டு இருக்காங்க இந்த பாட்டுல்ல வந்துட்டு என்ன போட்டு இருக்காங்கன்னா நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்ன்னு போட்டு இருக்காங்க அப்டின்னா பேபிஸ்க்கு வந்துட்டு நம்ம பிரெஸ்ட்ல எப்படி ஃபீட் பண்றோமோ அதே மாதிரினா ஒரு இது இருக்கு குமா இதுலயு என்னா
அந்த எண்டு அதே மாரி இதே மாரி இருக்குமாமோ
லல்வில்ல ஆமா அத அந்த மாரி போட்டிருக்காங்க அது மாரி வியாபாரத்து காண்டி இப்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லுதாமா என்னன்னா இப்டி நல்ல நல்ல சக் பண்ணி உறிஞ்சா தா இதுல வரு அதே மாரிதா பிரெஸ்லயு வரு அதனால இத குடிக்கிறவங்க பிரெஸ் பீடிங் விட மாட்டாங்கனுடு இருக்கு சில பேபிஸ் வந்து பாட்டில் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங்க விட்டுருவாங்களா
உம் குட்டு இப்டி சொல்றீங்க கண்ணாடி பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லுட்டே
கண்ணாடி பாட்டில் வேணான்னு சொல்லிச்சுல்ல அம்மா அம்மா ஒடச்சிருவா
அதுக்கப்றோ ஓகேன்றுச்சு ஆனா பச்ச பாத்து பாத்து பத்தரமா யூஸ் பண்ணணு தெரியலையே
எதுமே கேட்க மாட்டேங்கொ எவ்ளோண்ட்டு
கண்ணாடி பாட்டில் மட் சொன்னே செரி வாங்கிட்டு வந்தறே அப்டினாங்க எவ்ளோனு கேட்கறதுக்குல்ல கட் பண்ணிட்டாங்க எவ்ளோன்றே கட் பண்ணிட்டாங்க
வேற ஏ கால போட்டு மீதிச்சுட்டு கிடக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணு
ஆ
இதெ மாரி இன்னோ ரெண்டு போல டப்பா வந்துருச்சு அவரு தெர்ல உம் ஹலோ உம்
இப்ப பாட்டுல்ல குடிக்க ஆரம்பிச்சா பிரெஸ் ஃபீட் அப்ப பண்ணமாட்டாளா சக் பண்ண மாட்ட லா
உம் அப்டிதா சொல்றாங்க
இது என்னாது கூப்ட்டு தல வலியா இருக்கு
கூடாதாப்பா
உம் ஆமா நௌ டெய்லி ஒன் டேக்கு ஒரு ரெண்டு டைம் மட்டுதா இதுல குடுப்பே நா எடுத்து குடுக்கறது மத்த டைம் ஃபுல்லா அவளுமே வந்துட்டு சங்குல குடுக்குறது அவளுக்குமே பிடிக்கலையா என்னான்னு தெர்ல
ம் சங்குல கொடுக்கவு வரமாட்டாங்கனா உம் ஆமா அவங்களுக்கு அது ஈஸியா வந்துரு அஹ் சக் பண்ணி உரியறது கஷ்டமா இருக்குமா அதனால அதுல குடிச்சிட்டா இதுல குடிக்க மாட்டாங்கனு சொல்றங்க
உ உம்
வாங்கியாச்சுல அத கொஞ்ச நாளைக்கு மூட்டவுட்டு யூஸ் பண்ணணு அ ரிட்டன் பண்ண முடியுன அந்த இடத்துல ரிட்டன் குடுத்துட்டு வாங்க வேண்டிதானா
கொண்டுவரத்து பாத்துட்டு இப்போ வாங்கிட்டு இங்கதானே வருவங்க வரும்போது பாத்துட்டு சொல்ற ஃபோட்டோ எடுத்து அனுப்புற
ம்
ம் உங்க பாப்பா என்ன பண்றாங்க
உம் நல்லா தூங்கிட்டு இருக்கா
ஆமா உங்க ஃப்ரெண்டு் சமீரா தானே இவ்வளாங்காண்டு கொடுத்துருக்குது ரில்வான் என்ன கொடுத்தாவ
ரில்வன் ஒரு ஃப்ராக்கு ரீத்து நெறைய கொடுத்தா ஒரு பண்ண இருந்துது எட்டு ரீத்தோ பத்து ரீத்தோ இருந்தச்சு ஓகே ரீத்து கொஞ்ச எடுத்துட்டு போலாமா இந்த பீரோவ தொற
நீங்க ரில்வானாக்கு என்ன குடுத்தீங்க
உம் நானு சாதிக்கு போம்போது ஒரு டிரரெஸு கொஞ்ச சுமாறான டிரெஸ் தா ஒரு த்ரீ ஃபிப்டிக்கு அசோகான்னு போட்ருக்கு
த்ரீ ஃபிப்டிக்கு ஒரு ட்ரெஸு
ஒரு ட்ரெஸ்சு ட்ரை ஷீட் ஒன்னு வாங்கிட்டு போன அதுக்கப்புற ஃப்ரூட்ஸ் நறைய வாங்கிட்டு போன அவரு வாங்கினாரு ஃப்ரூட்ஸு ட்ரை ஷீட்டு ட்ரெஸ்ஸு நா அம்மாவ கூட்டு போய் நா வாங்குன போம்போது அவரு கூட தா போன அப்போ ஒரு ஒரு ஒருமோ செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஃப்ரூட்ஸே வாங்குனாரு
உம் உம்
அப்டியே கொண்டு போய் குடுத்தே அவ ஒரே ஒரு ஃப்ராக்கு இந்த ரீத்து நெறைய வச்சிருந்துது
அ சமீரா
மேல மேல அசோகா உம் சமீரா வந்துட்டு ரெண்டு ராம்பரு ரெண்டு நார்மல் ட்ரெஸு உம் அது பெரிய பெரிய ட்ரெஸு ஒரு வயசுக்கு போட்ற மாரி இருக்கு இந்த மாரி ஒரு சும்மான் டி-ஷர்ட் இது மாறி ரெண்டு ட்ரெஸு ரேம்பர்ல ஒன்னு அம்மாக்கு குடுத்து வுட்டுருக்கே அது உங்களுக்கு உம் கீட்ல ஒன்னு குடுத்திருக்கே உம் அப்புற
உங்க பேபி லிசன் பண்றாலா சவுண்டுக்ல்லா நல்லா
உம்
எப்போல இருந்து
இதுபில்லாபே அவ ஃபார்ட்டி டேஸ் ஆனதுலந்தே நல்லா கவனிக்கிறா
ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறோலருந்தா இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தேவா
அதுவே அவுங்க சொந்தகாரக
ஃபார்ட்டி டேஸ் ஆனதுல இருந்தேவா இல்ல ம்
ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு டிப் மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணுவாங்க
ம் என்ன மைல்ஸ்ட்டு
இப்போ வந்துட்டு
இப்ப தா சத்த வருது யம்மாடி கவனோ இருக்காதா
ம்
ஆ
அப்புறோ பார்டின் ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்பற என்னா அழுவுதா சேரி பீட் பண்ணணும்னா பண்ணு
இல்ல இல்ல எ தூக்கியாச்சி தூக்கிட்டே ம்
ம்
ம் மைல் ஸ்டோனு என்ன மைல் ஸ்டோன்ஸ்
ம் அதா இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் து நா முடிஞ்சோனே கொஞ்சோ கவனமாதா வரு சுத்தி முத்தி யார் பேசுறான்ற டைரக்ஷன்ல காத திருப்புவாங்க
ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புற உள்ளது இந்த
ம் அதுக்கப்புறோ இப்ப வந்துட்டு மொகத்த பாக்க ஆரம்பிச்சட்டா இவ
அப்டியா
மொகத்தப் பாத்து சிரிக்கா
பாத்து சிருக்கிஆலோ
ம்
ம் ம் மொகத்தை பாக்க ஆரம்பிச்சுட்டா ஆள் இல்லன்னா அழுவுபாங்ளோ
ஆமா இப்போ அழவுதா நா கிச்சன்ல இருந்தா அழுவா கத்துவா அழமாட்டா ஆ அப்டிம்பா திருப்பு இந்திருப்பு வந்து பாத்துட்டு அவுங்க போவு
ம் எங்க வீட்ல ஒரு மெய்டு வேல பாக்காங்க
ம் அவுங்க சொன்னாங்களோ
அவுங்க அப்பிடி சொல்லல அவுங்க வந்துட்டு இ நாப்பது நாள் கழிச்சு ஆமா அப்பிடித்தா சொன்னாங்க இப்ப இருக்கது கூட பரவாயில்ல பால் குடிச்சுட்டு தூங்கிடுவாங்க
ம்
அப்ப அப்பதா முழிச்சிருப்பாங்க நாப்பது நாள் கழிச்சு இந்த மொகம் பாக்க எல்லா ஆரம் து க்கப்புற ரெண்டு மாச கழிச்சு மொகம் பாக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஆள் இல்லேன்னா அழுவாங்க நீங்க இல்லேனாவே அழுதுட்டு இருப்பாங்க அப்பப்போ அடிக்கடி
ம்
அப்டின்னு சொல்ட்டிருந்தாங்க
ம் பரவால்லயே கரெக்ட்டா சொல்லிருக்காங்